எனக்கு பதினஞ் இருந்துச்சு பதினஞ்சு முடிஞ்சிச்சு இப்போ இனிமே வராதா
இதுக்கப்பறொ வந்து இன்னொரு பதினஞ்சு வரு மொத்தமா வந்து முப்பது வரு
ஒரு ஆள்க்கு முப்பதா
முப்பது ஆமா முப்பது வரு முப்பது இது பேசி வித்தாலு அதோட முடிஞ்சிடுச்சு கம்ப்ளீட்டட் அவ்ளோத
ஓகே ஓகே உன்னுக்கு இன்னு எத்தன இருக்கு
எனக்கு தா இன்னோ வந்து பதின பதினெட்டு இருக்கு பத் து தா முடிஞ்சிருக்கு எனக்கு பத்து பதினொன்னு தா முடிஞ்சிருக்கு
சேர் சேரி
கால் வந்து பண்ணாம ஆமாப்பா இன்னிக்குள்ள முடிக்கணு அது வந்து அ எனக்கு எடையில கொஞ்சோ வந்து வேலயா போய்ட்டே பேபி இருக்கிறதுனால என்னால சுத்தமா பேசவு முடியில இவ தூங்கிட் தூங்கிட்று அ டைமிங்க பாத்தா வந்து யாரு இருக்க மாட்றாங்க நைட் நேரோ ஒண்டி தா தூங்குவா இப்போ என்னன்னா ஆச்சரிய அதிஸ் யமா மேடம் தூங்குறாங்க தூங்க மாட்டாங்க தூ தூக்கமே கடையாது
ம் ம்
ஆமா இருக்கு ஆமா தூங்கவே மாட்டா ஏ திரும்பியு கால் வர்தா ஒனக்கு
ஆமான்டாமா
ஓ அது செரி இது வந்து இப்பதா தூங்கிட்ருந்தா ரெண்டு மூணு தடவ வந்து ஆட்டிவிட்டே தூங்குறாளே அப்டின்னு சொல்லிட்டு அழுதா அழுதுகிட்
எத்தன மாசோ ஆகுது
டென் மந்த் ஆகுது பத்து மாசோ ஆகுது
இதா
ஆனா வந்து கால நேரத்துல தூங்க மாட்டா முழிச்சுக்குவா முழிச்சுட்டு விளாண்டுகிட்டு சண்டி பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டுதா இருக்கு
நைட்ல தூங்குறால அது போது
ஆமா நைட் நேரத்துல தூங்குறத வச்சு கிட்டுதா நம்ம வந்து இப்ப நம்ம ஏதாவ்து பாக்குறாந்தா கால்ல வேல பாக்க முடியாதுல்ல கால நேரத்துல நைட் டைமிங் நம்ம தூங்க தா முடியு அவ தூங்கிற நேரத்துல நமக்கு தூக்கோ வரு மே தூங்க மாட்டா இப்ப என்ன பண்ணிட்ருக்கே தூங்கி எந்திரிச்சுட்டாங்க மேடம் சேரின் சொல்லிட்டு தொட்டி ஆட்டிட்ருக்கே வலுக்கட்டாயமா தூங்குங்க அப்டின்னு சொல்லி போட்டு தொட்டிய ஆட்டாம நிறுத்திட்டோனா வந்து கத்துவாங்க இப்ப செத்த நேர வெளிலப் போய்ட்டு வந்தே அதுக்குள்ள ஆ அண்டு கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு சேரின்
அம்மா இல்லியா பக்கத்துல
அம்மா வந்து கோழி கிளீன் பண்றதுக்காக போய்ருக்காங்க கொள்ளையில நா அம்மா மட்டு தானே அதுனால சொல்லிட்டு அ அம்மா கோழி கிளீன் பண்றதுக்காக போய்ருக்காங்க நா வந்து பேபிய பாத்துட்ருக்கே
நைட்ல எடையில எந்திரிக்கிறாளா என்ன பாப்பா
இல்ல நைட்டுல எந்திரிக்கு எந்திரிச்சி தூங்கு நேத்து ரொம்ப மோசோ கட்டில்லேந்து கீழ விழுந்து அடிபட்டு அழுத்துக்கிட்டே இருந்துச்சு நேத்து தூங் போது நா பக்கத்துல போட்டுட் தா தூங்குனே ஊரிக் டே போவானா அம்மா வந்து நோம்பு வைக்கிறதுக்காக எந்திரிச்சு போயிட்டாங்க எப்டின்னா ரெண்டு பேரூ அணக்கட் இந்த மாதிரி கொஞ்சொ பெரிய கட்டில் தா இந்த சைடு நானு நடுவுல இவே அந்த சைடு அம்மா மூணு பேரூ வந்து ஒரே கட்டில்ல தா படுத்துருப்போ நடுவுல படுத்திருப்பாங்க இந்த சைடு யாரோ இல்லேன்னொன்னோ அப்படியே ஊறிக்கிட்டே போய் கட்டலந்து கீழே உழுந்துட்டா டம்மால்னு மண்
அய்யய்யோ மண்ட அடிபட்டுருச்சா
மண்ட அடிபட்டு கத்தக்கிட்டே தா இருக்கா எனக்கா என்ன பண்றதுனே புரில நைட்டுஹு நேத்து நைட்டே இதெல்லா நடக்குது தூங்குறதுக்கு முன்னாட் தூங்குனதுக்கு அப்புறோ வந்து திடீர்ன் னு அழுவுரா திடுக்குன்னு அழுவுரா என்னன்னே தெரியல எதாவது கெட்ட கணவு கண்டாளா என்னங்கிறதே தெரியல ஒரு ஓன்னு அழுவ ஆரம்பிச்சட்டா என்னடா இப்படி அழுவுறாளேன்னு சொல்லிட்டு நானூ சமாதானப் படுத்துறே லைட்ட போட்டுட்டே அப்பயூ கண்ணு முழிக்க மாட்டு்றா எனக்கு பயமா தாங்கல என்னடா இது தூங்கிக்கிட்டே அழுவுறாலே கண்ண மூடிக்கிட்டே அழுவுறாளே கத்து கத்துன்னு கதருறா கடந்து தூ பூச்சி கீச்சி கடுச்சிருச்சா என்னன்னு தெரியலே நானூ ட்ரெஸ் ல்லா கலட்டி விட்டு பாக்கறே டிரெஸ்ல்லா இருக்க ஏதாவது பூச் ச்சி கீச்சி கடைச்சொ ஏன்னா எங்க வீட்ல வந்து கட்டரும்பு தொல்ல இருக்கூ அது வேற பயமாயிடுச்சு கடு ச்சா வீங்கி போயிடுமே சின்ன பிள்ளையாச்சே அதனால
த்துக்காங்க அந்த கூர் போடுவாங்க அந்த கூர் போட்டு வை
எறும்பு வராம இருக்கறதுக்கு கோடு போட்டு வலையல்லா வலைல்லா இருக்கு வலைல்லா போட்டு தா வெச்சிருக்கு இருந்தாலூ ஒண்ணு ரெண்டு எறும்பு வந்து வந்துடுது எப்பட்த்தா வருதுன் தெர்ல வந்துடுது அந்த மாதிரி சொல்லிட்டு கட் ச்சு கடிச்சிருச்சானு பாத்தா அதுவூ இல்ல அவ கத்து கத்துன்னு கத்துற ஒன்னுமேப் பண்ண முடியல என்னால தோள்ல போட்டு ஆட்ரே தூக்கி வச்சுக்குறே லைட்ட போட்டு முழிக்க வச்சா தெளிஞ்சு நம்ம மூஞ்ச பாத் த்தாலாவது வந்து அவ வந்து கொஞ்சொ காமாவா அப்படின் சொல்லி து லைட்டு போட்டு கண்ண லேசா கண்ணத்துல தட்டி தட்டின்னு பக்குற கண்ண தெறக்க மாட்றா கண்ணெ மூடிக்கிட்டே அழுவுரா எனக்கு பயமா போச்சு அதுக்கப்புறோ வந்து ஒரு வழியா ஃபீட் பண்ணா தூங் தூங்குவா அப்டின்னு சொல்ட்டு பாத்தா ஃபீட் பண்ணா இன்னூ அழுகுரா கதர்றா கடந்து பயந்துட்டு அதோட விட்டுட்டே அ அதுக்கப்புறோ கொஞ்சொ வந்து காம் பண்ணி தூங்க வச்சுட்டே ஃபீட் பண்ணாம தூங்க வச்சுட்டேன்னா தூங்கிட்டு அதே நைட்டிலியெ வந்து ஒரு மூணு மணி போல மூணு மணி மூன்ற மணி போல திரும்ப வந்து கீழே கட்டிலிருந்து டமார்னு உழுந்து தல அடிப்பட்டு கத்துக்கிட்டே கடந்துச்சு ஆமா அப்ப எனக்கு வேற பயமயிடுச்சு தலகில பெடைச்சிக்குச்சுன்னா என்னா ஆகூ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே இல்ல இல்ல தலையில வந்து வீங்கிலா இல்ல வீங்கில்லாததுனால ஆ அப நா வந்து லேசா தடவி விட்டே பயமா ஆயிடுச்சு மே பொடைச்சுக்குவேம்ல உடனே அடிபட்டுச்சு கொண்டுச்சுன்னா பொடைச்சுக்கல பா அதோட சேரின்னு சொல்லிட்டு அவளூ தூங்கி கால்ல எந்திரிச்சு நார்மலா எந்திரச் சா விளாண்டா கொண்டா சேரின்ட்டு அதோட நானு வந்து விட்டுட்டே எதுனாலு வந்து விழுந்தா பின்னாடி பாதிக்கு தான நம்ம பாக்கணு தான அதனால கொஞ்சோ வந்து லேசா பயமாதா இருக்கு எ ஹஸ்பண்டுக்கு தெரியாது
ல அழச்சிட்டு போ அது தெரிஞ்சுச்சுன்னா திட்டுவாங்க
தெருஞ்சு ச்சு போட்டு வந்து திட்டுத்திட்டுன்னு வச்சு செஞ்சுடுவாங்க என்ன பாத்துக்குற புள்ளய பாத்துக்கறத காட்டியு என்ன வந்து வேல ஒனக்கு கு அவுங்களுக்கு நான் புரிய யாது ஏன்னா வந்து நம்ம அவ தூங்குற நேரத்துலதா நம்மளு தூங்க முடியு நானு அந்த டைமிங்ல தா படுத்து தூங்குனே நைட் டைம்மிங்ல அதனால சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த நகா இல்ல அவ எந்துருச்சு போறது அப்டின்னு சொல்லிட்டு போறா அப்டின்னு ட்டு தூங்கும் போது கீழ விழுந்துட்டா என்ன பாவம் சின்ன புள்ளதான அப்டி வலிச்சிருக்கு நல்லா ஹஸ்பண்ட்டு மாமியா அதெல்லா யாருக்குமே தெரியாது தெரிஞ்சுச்சு அவ்ளோதா சும்மா விட மாட்டாங்க
சரி சரி சரியாயிரு கவலப்படாத அதெல்லா ஒன்னு ஆகாது
ஆமா அது ரெண்டாவது தடவ ஒரு தடவ வந்து மாமியாங்க வீட்டுல வந்து அங்க விழுந்துட்டா மாமியங்க வீட்ல அங்க விழுந்தோன அங்க வந்து நைட் டைமிங்ல விழுந்து கத்துற சவுண்ட்டு கேட்டு அவுங்க வந்து கதவ வந்து தொறந்துகிட்டு வந்துட்டாங்க நா வந்து நைட்டி போட்ருக்கே நைட்டி போட்டுக்கிட்டு வந்து போமாட்டே உங்க மேல முன்னாடிலா நைட்டி போட்டோனா வந்துட்டாங்க நைட் டைம் நமக்கு நைட்டி தான கொஞ்சோ ஃகம்போட்டா இருக்கு நீ போடுவியா நைட்டில்லா நைட் ட்ரெஸ் போடுவியா
நா வந்து நைட்டி யூஸ் பண்ண மாட்டே டீ ஷட்டு அந்த பேண்டு போடுவே ஆனா இங்க இப்ப வந்து கல்யாண ஆயி நைட்டி போட ஆரம்பிச்சிருக்கே
உம் உம் நைட்டி தாப்பா கொஞ்சோ வந்து ஏ கம்ஃபட்டா இருக்கு நா வந்து
இதுவரையு நைட்டியே போட்டது கெடயாது நானு எங்க அண்ணனுக்கு நைட்டி போட்டா புடிக்காது ஆஹா போட்டதே இல்ல கல்யாண ஆயி தா நைட்டி போட்டே
ஓ அது மாமனாரெல்லா இருக்காங்களே வெளில்ல அப்படியா மாமானாரெல்லா இருக்காங்ளே வெளியில வந்து பா அப்ப போவியா வெளியில நைட்டி போட்டுகிட்டுல்லா ம் ஆமா அதே கேஸ் தா நானு ரூ இல்ல இல்ல ரூம்ல இருந்து வெளில போவியான்னு கேக்குறே வெளியில இருப்பாங்கள
போவே சாப்பாடு பரிமாறுவே நைட்டி போட்டுட்டு சாப்பாடு பரிமாறுவே அதெல்லா ஒன்னு பிரச்சன இல்ல
உம் நா வந்து அந்த மாரி கூட பண்ணமாட்டே மாமியார் மாமனாரு இருப்பாங்களா அதனால சொல்லிட்டு நைட்டி போட்டுட்டு போமாட்டேனா இன்னைக்கு வந்து தொடர்ந்துட்டு வந்து வந்துட்டு ட்டாங்க நைட்டி வேற போட்டுட்டு இருந்தனா நைட்டி போட்டவுனே எனக்கு ஒரு மாதிரியா போயிடுச்சு நைட் நேர அவ வந்து எனக்கு இவ அலுவுறா இவள சமாதானப்படுத்துறதா என்ன பண்றதுன்னே தெர்ல்ல அப்போ உளுந்தது வந்து பின்னாடி உண்மையாலே ‌ விழுந்துட்டா பின்மண்டையில அடிபட்டுருச்சு மடார்னு அவ அங்க டைல்ஸ்ஸு டைல்ஸ் வேற டைல்ஸ்ல உழுந் தா நம்ம வந்து டைல்ஸ்ல ரொம்ப மண் நல்லல்லா அடிப்படும் பய்ந்து பயந்துக்கிட்டு அதுக்கப்புறோ தேச்சு உட்டுட்டு மண்டல்லா பொடச்சிருக்கா என்னன் சொல்லி அத அதனால எனக்கு தூக்கமே வர்ல அன்னைக்கு நைட்ல விழுந்தவ எனக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கோ வர்ல முழிச்சுக்கிட்டு கடந்த திரும்ப போய் ஊறிக்கிட்டே போய் உழுந்துறாளோ அப்டின் சொல்லிட்டு நானு அவ்ளோ தா படுத்துருப்போ கட்டல்ல
அ கீழ படுத்துர்லன்னா இல்லன்னா செவுத்தோரமா கட்டுல் போட்டுட்டு அந்த சைட்ல படுக்க போட்டு நீ கட்லுக் கீழ தல
எதா ஒரு சைடா தா படுக்க போட்ருப்ப இந்த சைடு செவுத்தோரமா இருக்குல்ல அவ நேர் ரா நா ஊறிக்கிட்டே போய் அந்த பக்கமா உழுந்துட்டாப்பா
ம்
கால் வைக்கிற எடத்துல வந்து போய் அப்டியே ஊறிக்கிட்டே போய் உழுந்துட்டா
அ செரிங்க
அந்த மாதிரி கீழ உழுந்தோன தா வந்து தொட்டில போட மாட் டா நைட் டைமிங்ல தொட்டில போடாம பக்கத்துல தா போட்டுப்பனா நைட்ல வந்து தொட்டில போட்டா தூங்காது இந்த குட்டி வந்து இங்கே அங்கேயு உருண்டு பேரண்டு அங்கே இங்கேன்னு உருண்டுக்கிட்டு இருக்கோ குப்பரக்க படுத்துக்கும் உருளும் சும்மாவே உருள்வா அதனால சொல்லிட்டு தொட்டில போட்டா தூங்க மாட்டா
கத்தறா ஆன்னு
கத்துறாதா ஆமா கத்திட்ருக்கு அந்த தொட்டில போட்டு ரொம்ப நேரம்மா ஆட்றனா எவ்ளோ நேரம் தா நீயும் ஆட்டுவ சொல்லிட்டு கத் த்துறா இப்ப எறக்கி விட்டா தூக்க சொல்லுவா வா திரும்ப வந்து கீழ எறக்கிவுட முடியாது மேல தா வந்து சைட்ல தா வச்சுக்கனு தூக்கி வச்சுக்கனு கீழ எறக்கி விட்டா அதுக்கு ஒரு கத்து அழுவும் சேரி அழுவுறதுக்கு இந்த மாரி தொட்டில போட்டு லேசா ஆட்னா லேசா கத்துவா அதோட சைலன்ட் ஆய்டோ
ம் எத்தன் நாள் இப்போ அம்மா வீட்ல இருப்ப
இன்னும் ஒரு ஒண்ணு பத்து நாள் தா லீவ் இருக்கு இன்னும் பத்து நாள் கழிச்சு போயிடுவ
பத்து நாள் கழ்ச்சி ஓ லீவ்வெல்லா போட்டு வரீங்ளா மாமியார் வீட்லந்து
ஆமா அம்மா வீட்டுக்கு வந்தா தா நமக்கு லீவு இங்க ஒரு மாசம்னா அங்க ஒரு மாஸ் இங்க ரெண்டு மாசம்னா அங்க ரெண்டு மாசம் அந்த மாதிரி
நீ பரவால்லப்பா உனக் என்ன பக்கத்லயே இருக்கான்ன
பக்கத்துலல்லா இல்ல பக்கத்துல இருந்தா தா சட்டுன்னு வந்து கூட்டிட்டு போயிடுவாங்ளே கொஞ்ச நேர் எட்ட இருக்கதுனால் தா ஒரு மாசம்னு சொல்லிட்டு தங்குற
இல்ல இப்போ எனக்கு வந்து பாத்தேன் வச்சுக்கோ இப்ப என் கிட்டத்தட்ட நா வீட்டுக்கு போயி மேரேஜ் நவம்பரா ஜனவரில தா வீட்டுக்கு போன ஜனவரிக்கப்புறோ எப்ப வீட்டுக்கு போன அப்டின்னா இந்த மாசம் ஒரு அப்பாவ்க் குல அடிபட்டுட் சின் சொல்ட்டு போய் பாக்கலான் போன பாத் பத்து நாள் தங்கிட்டு வர்லான் பாத்தா ரெண்டாவ்து நாள் எங்க மாமாவோட சித்தப்பா எறந்துட்டாரு வா கெளம்பி வா அங்கிருந்து எனக்கு செம்ம டென்ஷனாயிட்டு இவுரு வந்து சாரி நா ஒன்னு சொல்றே அப்டின் சொல்ட்டு சொன்னாரா என்ன அனுப்பவே மாட்டேன் சொல்ட்டாரு ஊருக்கு மொதல
அ
அதுக்கப்பறோ வந்து நீ அங்கப் போனீனா வீடு வேறக் கட்டிட்ருக்காங்க வெயில் அதிகமாருக் கு ஸ்டே பண்ண முடியாது அப்டின் சொன்னாரு நாம் பரவால்ல சித்தி வீட்ல தங்கிப் அப்புல்லா சொல்ட்டுப் பத்து நாள் ரெடி ஆயி பேக்ப்பாயி போயிட்டு அவுரு க அடுத்த நாளே கெளம்பிட்டாரு அடுத்த நாள் கெளம்பி சனிக்கெழம வந்து விட் ஆமா வெள்ளிக்கெழம கெளம்பிப் போனு சனிக்கெழம இருந்தோ ஞாயித்துக்கெழம சனிக்கெழமயே அவர பஸ் ஏத்தி வுட் டார நானு
அ
எட்டு மண் நேரோ டிராவெல் அங்கிருந்து சென்னைலந்து அப்றோ ஞாயித்துக்கெழம நைட்டு நா கெளம்புற மாரி ஆயிட்ச்சி இந்த மாரி டெத்து கெளம்பி வானு அடக் கடவுளே இது என்னடா சோதன அப்டின்ச் சொல்ட்டு திரும்ப நாப் போவேல்ல ஆமா
ஓ அதனாலதா ஒனக்கு எட்ட ரொம்ப எட்டல்ல
செம்ம டென்சனாயிட்டு போய் பத்து நாள் தாங்கலான் பாத்தா கஷ்டமா போச்சி சாரி அப்டினு இவுரு ஒரு வார்த்தைல முடிச்ட்டாரு எனக்கிங்க ஆ காலைல ஆறு மணிக்கி எந்த்ரிக்கிறத நெனச்சாலே ஐயோ அப்பிடி இருக்கு
வீட்ல ஒங்க வீட்லலா அந்த மாரி எந்த்ரிக்க மா